ஹலோ
ஆஹ் சொல்லுங்கக்கா
ஆஹ் எப்டி இருக்கடா
நல்லா இருக்கன்க்கா நீங்களா எப்டி இருக்கீங்க
எல்லா நல்லா இருக்கூ வீட்டுலலா எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்கக்கா நல்லா இருக்காங்கக்கா பசங்கள கேட்டதா சொல்லுங்க
கண்டிப்பாடா
சொல்லுங்க்கா என்னக்கா என்னாச்சு
ஒண்ணு இல்லடா எனக்கு ஒரு டவுட்டு தான் ஆக்சுவலி வந்து நான் செரி பசங்க ஸ்கூல்ல விட்டுட்டு கொஞ்சோ ஃப்ரீயா தான் இருக்கே செரி அந்த டைம்ல எதாவது இந்த பியூட்டி கோர்சஸ் மாரி எதாவது ஜாயின் பண்ணி கத்துக்கலான்னு ஒரு ஐடியால இருக்கே செரி நீ ஆல்ரடி எரு கனே ஒர்க் பண்ணிட்டு இருந்தல்ல
ஆமா ஆமாக்கா
அத நீ அன்னைக்கு சொன்னத ஞாபகத்துல வந்துச்சு செரி அதான் ஓகே அது எப்டி அதனால ஜாயின் பண்றனால நமக்கு எதா பெனிஃபிட் இருக்குமா அப்பறோ எப்டி என்ன ஏதுனு ஒடனே ஒரு ரெபரன்ஸ் கேட்டுக்கலான்னு சொல்லி தான்டா கால் பண்ணே ஃபிரி
இருக்கூ க்கா ஆஹ் சொல்றே சொல்றே ஆஹ் சொல்லுங்க்கா
ஃப்ரீயா தானடா இருக்க இப்போ
ஃப்ரீயா தான்க்கா இருக்கே ஃப்ரீயா அதெல்லா ஒண்ணு இல்லக்கா சொல்றே நான் உங்களுக்கு உங்ககிட்ட சொல்லாம யார்ட்ட போய் சொல்ல போறே
ஆஹ் சொல்லுடா அப்பா எப் எப்டின்னு சொல்லு அது எப் டி ஈஸியா இருக்குமா இல்லைன்னா வந்து ரொம்ப புரிஞ்சிக்க கஷ்டமா இருக்குமா எப்டி என்ன ஏதுன்னு கொஞ்சோ சொல்லே
ஆஹ் அதான் அது ஒன்னுல்லக்கா இப்போ‌ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கிளாஸ் ஜாயின் பண்றீங்க நீங்க பாப்பீங்க எந்த பேஜ் போய் யாரு ஜாயின் பண்ணலா அப்டின்னு சொல்லிட்டு நீங்க பாப்பீங்கள எந்த ஆரிஸ்ட் மேக்கப் ஆரிஸ்ட் கிட்ட நீங்க போய் ஜாயின் பண்ணி கத்துக்கலா அப்டின்னு மோது இப்போ இருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்கப்ப பொரு தவரிக்கும் ஒரு பின்பம் கிரேட் பண்ணி வச்சறாங்க ஒரு பெரிய ஆள் நான் என்கிட்ட கத்துக்கிட்டதான் நீ மேக்கப் சூப்பரா போடுவ அந்த மாரி ஒரு பிம்பத்த கிரேட் பண்ணிடுறாங்க அப்ப அப்டி நீங்க போகஸ் பண்ணீங்கன்னா நீங்க காசு நெறயா செலவு பண்ணும் அஞ்சுலட்சம் நாலு லட்சம் மூணுலட்சம் கிட்டத்தட்ட மூணுலட்சம்மாச்சு நீங்க செலவு பண்ணும் கிளாஸுக்கு கிளாஸ் என்னவோ பதினாறு நாள் தான் எடுப்பாங்க ஆனா நீங்க செலவு பண்றது அவ்ளோ இருக்கூ
செரிடா செரி செரி
அதே நீங்க கொஞ்சோ லோக் க்கல கத்துக்கறீங்கன்னா ஒரு முப்பதாயிரோ அப்டி அப்டி ஆகு சின்ன பார்லரு இங்கியு நெறயா இருக்குக்கா நம்ம கடலா தெரிஞ்ச கடைங்களா இருக்கு அவங்க அகாடமி நடத்துறாங்க பட் என்னன்னா அந்த அது பிராண்டு இல்ல
ஓகே ஓகே அத வந்து அந்த சர்டிபிகேட் வலிட்டா இருக்கனு சொல் றியா
ஆஹஹா இப்போ உங்களுக்கு சர்ட் இது இது வந்து கம்பெனிக்கு எடுத்துட்டு போய்ட்டு நீங்க பண்ண போறது கெடையாது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போ போறதுல்ல இது நீங்க உங்க சுயதோழி நீங்க கத்துக்க போறீங்க ஒரு விஷயத்த அப்போ தெறமன்றது உங்க கைல இருக்கு
ஆமா ஆமா கண்டிப்பாடா
த்துக்கு பொறுத்து நீங்க எந்தளவுக்கு கிரேட்வ் மேகப்ன்றது ஒரு கிரியேட்டிவிட்டி த எனக்க எந்தளவுக்கு நம்ம அத அவங்க முகதழகு பத்துற போறோம்ன்னு
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா உம்
தேடி போலாமா இல்ல நம்ம நம்ம கத்துக்கிட்டு நம்ம டெவலப் பண்ணிக்கலாமா நம்பள அப்டி சொல்ட்டு இது ஒண்ணு இருக்குக்கா இப்ப நீங்க எது தேடுறீங்களோ அது அது மட்டும் நல்லா யோசிச்சுக்கோங்க ஆனா காசு விஷயம்ல்ல அதே மாரி நீங்க ஆமா பெரிய எடுத்து போறீங்கன்னா அவங்க வந்து பதினாறு நாள் தான் கிளாஸ் நடத்துவாங்க எல்லா பெரிய எடத்துலுமே ஒரு ஒரு நாள் நீங்க ஒரு கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டா கூட திரும்பி அந்த கிளாஸ் நடத்த மாட்டாங்க நோட்ஸ் மட்டும் பக்கத்துல இருக்க கேட்டு வாங்கிக்கோங்க ட்ணு போயிருவாங்க
ஓகே ஓகே ஆ
இப்போ நீங்க உங்களுக்கு ஏதாவ ஒரு எமர்ஜென்சி இருக்கோ நீனைங்க கிளாஸ் அட்டென் பண்ண முடியல அப்ப அவங்க வந்து சாரீ ட்ராப் பண்ற கிளாஸ் எப்படின்னு சொல்லி தருவாங்க அப்ப உங்களால அட்டென் பண்ண முடியன்னா இல்லலை என்னால சொல்லித்தர முடியாது உங்களோட டே முடிஞ்சிருச்சு பதினாறு நாள்னா பதினாறு நாள் தான் எக்ஸ்ட்ரா டே சொல்லித்தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க
ஓ சேரி சேரி அப்படி வேற பேசுவாங்களா
ஆமாக்கா அது வேற இருக்கு சோ இப்ப இதே நம்ம ஒரு சின்ன பார்லரு ஒரு அகாடமினா அவ ஒரு ஹெல்ப் பண்ற மென்டாலிட்டி இருக்கும் அவங்களுக்கும் சரி ஓகே ஒத்து புரிஞ்சுப்பாங்க நம்மள
சேரி சேரிடா ஓகேடா ஓகே
இது ஒண்ணு இருக்கு அதுக்குப்புறம் நீங்க மேக்கப் கத்துக்கிட்டீங்க மேக்கப் குள்ள போயிட்டீங்கன்னா இப்ப நீங்க வந்து பெரிய இடத்துக்கு போறீங்கன்னா காம்ப்ளிமெண்டா என்ன குடுக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க ஒரு சின்ன அகாடமி போனா கூட காம்ப்ளிமெண்டா ஐஷயாவடோட பேலெடாச்சு குடுத்துருவாங்க
ஓ சேரி சேரி
அப்ப நீங்க ஒரு நீங்க மூணு லட்சம் சம் இன்வெஸ் பன்றிங்கன்னா அவங்க காம்ப்ளிமென்ட் ஆ உங்களுக்கு என்ன தராங்கன்ட்டு அது அது நல்லா பார்த்துக்கோங்க நெறையா ரெபெரென்ஸ் எடுங்க உட்கார்ந்து
ஓகே ஓகேடா ஓகே
ஆ இப்ப அது முடிஞ்சப் பிறகு மேக்கப் லாம் கத்துக்கிட்டீங்கன்னா இப்ப பிரரைடு வராங்கன்னு வச்சுக்கோங்கள நீங்க ஒரு ஆள் வந்து மேக்கப் போட சொல்லி கூப்பிடுறாங்கங்க நீங்க அதுக்கு புக் பண்ணிட்டிங்க கிளையண்ட் அ அப்ப நீங்க அந்த கிளையண்ட் புக் பண்ணீடிங்கனா அந்த கிளைண்ட போய் நீங்க பார்க்கணும் அவங்க நாலு மணிக் வர சொல்லுவங்கா விடி கால த்த நாலு மணி ஆறு மணி முகூர்தமா இருக்கும்
ஆமா ஆமா
பண்ணும் அவங்க ஆறு மணி முகூ்த்தம்னா அவங்க சலங்கு நலங்குல்லாம் முடிச்சுட்டு அஞ்சு முக்காவுக்கு தான் வருவாங்க ஆனா நம்ம நாலு மணிக்கு லாம் இங்கிருந்து போயீ அத கதை விரிச்சு உக்கார்ற மாரி அது சூக்கியஸ் ஃபுல்லா திங்ஸ் எடுத்துட்டு போயிட்டு விரிச்சு உடக்காந்துருக்கணும் ஏமா வாம ஏமா வாமான்ட்டு அவங்களாலே தப்பு சொல்ல முடியாதுன்னா அந்த நல்லங்கு சடங்கு எல்லாம் முடியறதுக்கு அவ்வளவு நேரம் ஆயிடும் இதுதான் ரியாலிட்டி நாங்க பாார்த்த எடத்துல அந்த ஆறு மணிக்கு வந்துட்டு நம்ம ஆற பொண்ண வெளிய அனுப்ப முடியாது ஆறு மணிக்கு ஆ அஞ்சு அம்பதுகே கூப்ட ஆர்மிச்சுருவாங்க வெளிய இன்னும் அனுப்பலயமா என்ன மா நீங்க இவளோ லேட்டா மேக்கப் பண்றீங்க என்ன மா பண்றீங்க அந்த பிரசர் அந்த எடத்துல என்ன பண்ணுவாங்க நம்மள போட்டு அமுக்குவாங்க ஒருத்தர் இல்ல பத் து பேர் நிப்பாங்க நடுவுல நம்ம நம்ம நா போன எடத்துல நானும் அந்த அக்கா மட்டும் தான் இருப்போம் என்னா ஆகும் பிரசர் ஆயிடும் நமக்கு பத்து பேர் வந்து எண்ண மா இன்னும் முடியலயா என்ன மா என்ன மா என்ன மா போது நம்ளுக்கு ரசிச்சு ரசிச்ச பொறுமைய போறனா இப்ப லிப்ஸ்டிக் போட்ரோனா கொஞ்சம் சொத நா கீழே போயிடும் அப்ப கொஞ்சம் சொதப்புன்னா மேல போயீடூம் அப்ப நம்ம என்ன பண்ணனும் பொறுமையா ரசிச்சு ரசிச்சு போட்டுதான் ஆகணும் அதா நம்ம சுட்சிவேஷன்
ஆமா கண்டிப்பா ஆனா வந்து சொன்ன மாதிரி அந்த டைம் அவங்களுக்கு டைம் நமக்கு தரமாட்டட்டாங்கள தரலாத பட்சத்துல நம்ம எப்படி நம்மளோட அவுட்புட் அவங்களுக்கு காமிக்க முடியும்
அது அதுதான் கா நேத் இங்க யோச உங்களுக்கு கல்யாணம் அவ பெரிய ஆளாவ வேற ஒரு விஷயம் அனு யோசிப்போ தவிர அத ரொம்ப கேர் பண்ணி மதிக்க மாட்டாங்க மேபி இப்ப இந்த ஜென்ரேஷன்ல கல்யாண பொண்ணு மதிக்கிறாங்க மேப் ஒரு பெரிய விஷயம் ஆனா அந்த அவங்க சுத்தி இருந்த சர்கள் அவங்க தாலி கட்டுறதும் அந்த நிலம் அந்த சம்பிரதாயமும் தான் பாப்பாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரம் டைம் மிஸ் ஆயிட கூடாது அ
ஆமா இப்ப நீங்க முகூர்த்தம் போனீங்கன்னா இத நீங்க ஹேண்டில் பண்ணணும் சரிங்களா இப்ப ரிசப்ஷன் வ வச்சுக்கோ ங்கல ரிசப்ஷன் ஒரு பிரச்ன்ன இருக்கு ரிசப்ஷன் ல டைம் இருக்கும் மாப்ள பொண்ணு ஆரை க்கு போற்றுபாங்க ஆனா ஏழு மணிக்கு தான் பொண்ணு வரும் அது பிரச்சனை இல்ல லேட்டா அனுப்பிக்கலாம் டை பிரச்சனைய வராது ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனைன்னா இப்ப நீங்க மேக்கப் போட்டுறீங்க மண்டபம் இப்ப நீங்க நீங்க என்ன மேக்கப் போட்டாலுமே ஏசி இருந்தாதான் உ்காரும் பேஸ்ல
ஆமா
இப்ப நீங்க காலையில மேக்கப் போடுறீங்கன்னா மேட் லுக்ன்னு சொல்லி ஒரு லுக் இருக்கும் அந்த லுக் போட்டுருவீங்க அது வந்து உங்களுக்கு அந்த மேட் லுக் வந்து அந்த கிளாசி கிடைக்காது அப்படியே முகத்தை பல பலன் வைக்கணும்னு இளோ அப்படனு சொல்லிட்டு களோ மட்டம்தான் காட்டும் அந்த ஷைனிங் லிஸ்ட் கொடுக்க வேண்டாம் அப்போ நீங்க வந்து அந்த நெருப்பு உட்கார்ந்தா கூட உங்களுக்கு அந்த ெட் தான் தவிர அந்த மேப் லக் இல்லு யாரும் உங்க கேள்வி கேட்க முடியாது ஆனா நீங்க முகூர்த்த மேக்கப் முடிச்சுட்டு இதுக்கு நீங்க வரும்போது என்ன பண்ணுனா கண்டிப்பா கேப்பாங்க என்ன மேக்கப்பு என்ன மேக் கப் டல்லா இருக்க மாரி இருக்கு கேப்பாங்க அது பல பல பலன்னு இருக்குமே நம் நம்ம போடுற டிரஸ் எல்லாமே க்ரேண்டா இருக்கு சிமிக்கி ஒர்க்ஸ் இருக்கு ஸ்டோன் வச்சது இருக்கு ரொம்ப ஷைனிங்கா இருக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா
அப்ப நம்ம மேக்கப்பும் வந்து நம்ம ஷைனிங்கா ந நல்ல செட்டில்லா குடுக்க முடியாது நல்லா பலப்பலன்னு குடுத்தாகணு அப்ப கண்டிப்பா ஏ சி இருக்கணு அவுங்க புக் பண்ணிருக்க மண்டபத்துல ஏ சி யே இருக்காது
ஆமாடா போ ஆமாடா அப்ப போட்டும் இதுவா இருக்காதுல அது ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிரு
ஆமா அப்ப ஃபுல்ஃபில்னஸ் அவங்குளுக்கு வராது அவுங்க மேலதா தப்பு இருக்கு ஏ சி இல்லாம ஒரு மேக்கப் வந்து நம்ம போட்டு போடுறதுக்கு ரெண்டு மண் நேர ஆகுங்க்கா ஃபேஸ்ல அது செட்டாவ ரெண்டு மணி நேர ஆகு அந்த ஸ்கின்க்குள்ள ஊறி அந்த குளோ வர்றதுக்கு
ஓகே ஓகே
மணிக்கு மேக்கப் போடறனா ஒம் பது மணிக்கு தா அந்த குளோனஸ் அதிகமாகு பத்து மணிக்கு ரொம்ப குளோவா இருப்பாங்க அப்படிதா நம்மளுடைய நம் நம்ம ப்ராடக்ட் சூஸ் பண்றதுமே அந்த மாதிரி ப்ராடக்ட தா சூஸ் பண்ணுவாங்க ஏ ப்ராடக்ட் அந்த மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்றோனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சினிமேட்டிக் ஃபீல்ட பொறுத்த வரைக்கு உங்களுக்கு தெரியுல எத்தனை எ எத்தனை ரிகசல்ஸ் போவுன்னு
ஆமா ஆமா கண்டிப்பா அவுங்களுக்
பண்ண பாப்பாங்க இப்ப இதே வந்து நீங்க அந்த மாரி குடுத்தாதா ஃபோட்டோஷூட் எடுப்பாங்க பத்து மணிக்கு மேல அப்ப அவுங்க குளோ இருக்கணு ஃபேஸ்ல அப்ப கண்டிப்பா அதுக்கு ஏத்த மாதிரி ப்ராடக்ட் தா நீங்க வாங்கி ஆகணு வேற வழியே கெடையாது இதெல்லா முடிஞ்சு சரி இதெல்லா ப்ப அட்ஜஸ் பண்ணீட்டிங்கன்னா ஏன்னா உங்களுக்கு காசன்னும் போது நம்ம அந்த எடத்துல மேக்கப் ஆலும் போட்டோஷூட் ஆலயு வந்து மதிக்க மாட்டாங்க எந்த ஒரு கல்யாணத்துல பாத்திருந்தீங்கன்னா ஒரு பர்சனா ஒரு ஹியூமன் பீயிங் கா கூட அவுங்க நம்மள மதிச்சிருக்க மாட்டாங்க ஒரு மனுஷனா கூட ஆனா நம்மளோட வேல அவ் ளோ இருக்கு ந ஆயுசு ஆயுசுக்கு அந்த ஃபோட்டோவு அந்த மேக்கப் தா பேசு எடுத்து அந்த ஃபோட்டோ பாக்கும்போது இதுதா எ கல்யாண ஆல்பம் அப்படின்னு பாக்கம்போது திருப்பும் போது அவங்க அவங்க முகத்துல சிரிப்பு வரணுனா அந்த அந்த டைம்ல அவ்வளத்தையு சகிச்சிட்டு எடுத்துதா ஆகனு ஆனா அவங்க அவ்வளவு பண்ணிருப்பாங்க நலங்கு சம்பிரதாய சீருன்னு அந்த மேக்கப் நல்லால எப்படி போட்டுருக்கான்னா பேய் மாதிரி இருக்கன்னுவாங்க
ஆமாடா கண்டிப்பா அது வந்து நீ சொன்ன மாதிரி வந்து அந்த அட்மாஸ்பியர் செரியலன்னா மேக்கப் எவ்வளவு காஸ்ட்லியான மேக்கப் போட்டாலு அது கண்டிப்பா அதோட இத வந்து ஃப்ளோ ஆயிடு ஏதாவது ஆகு ஸ்வெட் ஆகி அது கண்டிப்பா அழியதா செய்யு அதுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல அதுக்குன்ன டச்சப் டச்சப் பண்ணிட்டா இருக்க முடியு சினிமால பண்
அது மாதிரி பண்ணனா இது இதுல இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க நீங்க பிரைடுக்கு ஒரு காஸ்ட் பேசிருவீங்க நான் பிரைடுக்கு பண்றே எச் டி மேக்கப் பத்தாயிர ரூபனு இருப்பீங்க பிரரைடு கூட வராங்க பாத்தீங்களா ஒருத்தங்க பிரைடு மெய்டன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க அக்கா எனக்கு கொஞ்ச லிப்ஸ்டிக் மட்டு போட்ருங்க்கா க்கா எனக்கு கொஞ் தல மட்டு வாறுங்க தல தானக்கா வார சொல்றே ன்னக்கா இது கூட டிரஸ் தான சாரீ தானே அஜஸ் பண்ண சொல்றே அஜஸ் பண்ணி விட்டுருங்க கட்டி விட்டுருங்கன்னுவாங்க ம்ச் அது அதுக்கெல்லாமே இப்போ இந்த ஜென்ரேஷன்ல ஒரு ஒரு காஸ்ட் சாரீ கட்டணுமா அதுக்கு ஒரு காஸ்ட் சாரீ மடிச்சு தரணுமா அதுக் ஒரு காஸ்ட் தல வாரணுமா அதுக் ஒரு காஸ்ட் எல்லாமே. ஆனா வர்றவங்க நம்மகிட்ட வரவங்க கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணிடுவீங்களா அந்த ஒரு கான்செப்ட்லயே வருவாங்க அது நம்ம கராராதா இருந்தாகணு அப்பதா நம் நம்ம உழைக்க நம்ம உழைப்புக்கான காசு வரு
ஓ ஓகே ஓகேடா உம்.
நெறைய இருக்குக்கா ம்ச் ஏன்னா மேக்கப்பு அந்த பொறுத்த வரைக்கு வெளியில இருந்து பாக்க என்ன ஆஹ் போறா மேக்கப் பண்றா வந்துடுறா காசு நெறைய என்னும்மா ஒரு மேக்கப்க்கு இருபதாயிர வாங்குறீங்களா முப்பதாயிர வாங்குறீங்களா இவ்ளோ அதிக
ஆமா நீ சொன்ன மாரி அதான்ப்பா. யெல்லா கேப்பாங்க மேக்கப்ன்னு சொன்னாலே வந்து அதுக்கு இவ்ளோ பே ஒரு பட்ஜெட்டே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அது நம்ம பா நம்ம லட்சக்கணக்கல குடுத்து படிச்சுட்டு வருவோ இங்கேயு இவ்ளோருக்கு அதனால யோசிச்சு முடிவு பண்ணுங்க்கா எது பண்ணாலும் செரிங்களா.
செரிடா ஓகேடா ஓகே நீ சொன்னதெல்லா கேட்டுப்ப எனக் நல்லா இதாவது செரி ஓகே நல்லா யோசி நா பொறுமையாவே டிசிஷன் எடுத்துக்குறம்ப்பா.
ஆஹ சேரிங்கா அக்கா அதெல்லா இருக்கட்டும்க்கா அது அம்மா கூப்புறாங்க அதனாலதான்க்கா நீங்க எப்ப ஃப்ரீயா இருந்தீங்களோ கால் பண்ணுங்க. கண்டிப்பா அட். அட்டன் பண்றேங்கா உம் பாய்கா பாய்.